அதல்லாம் என்ன
நானா ஒக்காஞ்சின் இருக்கேன்
செரி தோழா நெஸ்ட்டு நீங்க பண்ணுங்க தோழா ஓகே
உம் ஓகே உங்க ஊர்ல என்ன தான் நல்லா இருக்கு
எங்க ஊர் ல வந்து என்ன நல்லா இருக்கும் திருச்சில இங்க ஃபுல்லா கோவில் தான் ஆஹ் சமயபுரம் ஸ்ரீரங் அம் நீங்க வந்திருக்கீங்களா திருச்
இல்ல தோழி வ வந்ததில்ல
ஆஹ்
ஒரு நாள் வந்தா கன்டிப்பா ஒரு நாள் வந்தா சொல்றேன் சுத்தி பாக்க வர போட்டும் போன ஊர்லாம் காமிங்க
உம் சரித் தோழா கண்டிப்பா வாங்க இங்க வந்து சமயபுரம் இங்க கோவில்லாம் ஃபேமஸ் நீங்க உங்க சென்னையிலலா வந்து சகலமும் இருக்கு சகல வசதிகள் ஆமா வில்லிருக்கு நல்லா நல்லா என்ஜாய் பண்ணா மாலுக்கு போ வேண்டிதான் அப்டி டி நகர் போக வேண்டியதான் ஆனா என்னங்க காசுதானங்க வேணும் சென்னையில
காசு இருந்த தான்
காசு இருந்தா அப்டியே டீநகர் அப்டியே கண் குளிர இருக்கதனா வாங்கி போட்டுன் ஆனா நல்லா இருக்குங்க அது ஒரு தனி ஃபீல் தான் எனக்கு அதுவும் ஷாப்பிங் பண்ற இடத்த பாரத்தாலே அப்படி குதுகலமும் ஆயிருவேன் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க கண்ண முடி கூட்டிட்டு வருவாங்க அச்சச்சோ டி அதாவது என் ஹஸ்பண்டக்கு வந்து இந்த மெடிக்கல் போடுவாங்க சென்னையில தான் போடுவாங்களே இவுங்க வந்து போகும்போது நான் சொல்லுவேன் என்னய ஒரு தடவ கூட்டிட்டு போங்களேன் சென்னைக்கு கி நம்ம போயி விட்டு எங்க சொந்தக்காரங்க வீடு இருக்கு ஆஹ் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து அவுங்க வீட்டுல தங்குவோம் தங்கிட்டு அங்க இங்கயே சுத்தி பாரத்துட்டு நம்ம மெடிக்கல் போட்டு வரலாமே நம்ம ரெண்டு பேரும் அப்படிமே அவங்க சொல்லுவாங்க உனைய ஏன் கூட்டு போக மாட்டங்கேன் இல்லமா சரி வராது அப்டின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்ப நான் சென்னைக்கு போயிட்டு வந்தன் நா என் கசின்ஸ் கூட நான் போனேன் பேயிட்டு வந்தடனே நான் எல்லாத்தையும் சொல்லிருந்தேன் எதுக்கு நான் கூட்டிட்டு போமாட்டேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னாங்க ஆமா ஆமா நீங்க சரியான ஆளு அங்க வந்து நான் எல்லாம் கேட்டுருவேன்ட்டு நீங்க இப்படி பண்றீங்க ஆமா பானு போனனா செலவாயிடும் அங்க போயிட்டாலே வந்து நீ அங்க சரவணாஸ்டரும் சுத்தி சுத்தி வேற சரவணா ஸ்டோர் இருக்கும் நீ அப்டியே அங்க போணும்ப இங்க போணும்ப அதெல்லாம் வந்து சரிவராது அப்டிமாங்க மரி போன இடத்தை இலாம் இடைய நீ வந்து நல்லா ஆப்பு வச்சு விட்டுருவீங்க அப்படி அதுவு நல்லா பேசுவாங்கங்க சிரி பாருக்கு
நீ அண்ணா நகர் எல்லா போயிருக்கீங்களா அண்ணா நகரே
அண்ணா நகர்னா போலங்க அந்த போட்டோவுக்கு ஒரு இடோ கூட்டு போனாங்க அதுல போட்டோ எடுக்குறதுக்குனா நல்லா இருந்துச்சி நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறோ ஒரு காபி ஷாப்பு அங்க வந்து து என்னது ஏதோ ஒரு கா இந்த கம்மலோட ஆபிஸ் இருக்காமே அங்க
ஆமா கமலா ஆபீஸ் ஆமா
ஆபிஸ் இருக்குல்ல அதுக்கு நேரா ஒரு டீ ஷாப் இருக்கு கா காபி அங்க போனோ அங்க வந்து அது என்னது என்னமோ அந்த காபி பேருங்க அது எனக்கு தெரியில அது வந்து அந்த காபி பேமஸ்ன்னு வாங்கி தந்தாங்க என் கசின்ஸ்னா நல்லா இருந்துச்சு இந்த அதுல இந்த பவுடர்னா போட்டு அ அந்த மாரி காபியோட பவுர்னா போட்டு அதுக்கப்புறோ கேக்கு இதெல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சி என்னென்னமோ டெசர்ட்ஸு
எது குச்சாலு நம்ப ரோட்டு கட போல வராது எ
அது வராதுங்க அந்தே என்னமோ எரநூற்வாவ அந்த கப்பு ஐயோ அந்த மண்பானியில வந்து குடுக்குறாங்க நாங்க சாப் அப்புற ஆனா விடிய விடிய கட இருக்குங்க இந்த சாப்பாடு
அது அண்ணா நகர் ஃபுல்லா அண்ணா நகரே
பிரியாணிலா கெடைக்குது
ம்
இந்த பீச் ஆமா பீச் பக்கத்திலயே இங்க நாங்க என்ன போனா அங்க பிரியாணி வாங்கிட்டு அ அங்க வந்து பீச்சல உக்காந்து சாப்ட்டுட்டு இருந்தாய்ங்கே அ நைட்டு அ மெரினா பீச்ல வந்து நைட்னா அலோடு போலயே என்ன
ஆமா அலோடு இருக்கு தான நைட்லா
அதா ஆனா குளிக்க கூடாதோ
ஆமா குளிக்க கூடாது
ஆ காலையிலதா குளிக்கணு ஆனா சும்மா ஒக்காந்துக்கலா அப்டின் தானங்க
சும்மா உக்காறலா
உம்
கால்ல கூட கூலி குடுக்க மாட்டாங்க அங்க
அப்படியா மெரினால குளிக்க கூடாதா
ஆமா
பெசன் நகர்ல அங்கதா குளிக்கலா
ஆமா அங்க குளிக்கலா ஒரு ஒரு டைம்ல குளிக்கவுடுவாங்க ஒரு ஒரு டைம்ல குளிக்கவுடமாட்டாங்க ஏனா அது கடல் வந்து கொஞ்சோ
பயமா இருக் குமோ
நெறய பேர் இறந்துருக்காங்க
ஆ அய்யயோ
எண்ணூர் சைட்ல
ஆ
அந்தமாரிலா இருந்துருக்காங்க
ம் அதனால அதிகமா குளிக்க விட மாட்டாங்களோ அந்த சின்ன கொழந்தைங்கல்லா வச்சிட்டு குளிக்க விட மாட்டாங்க போல
கிட்ட குளிச்சா பரவால்ல நம்ம பசங்க யாராச்சு கேப்பாங்களா ஆ பசங்க பொண்ணுங்களா கேப்பாங்களா ஆம் சொன்னா கேப் பாங்ளா அங்க போக்கூடாதுன்னா அங்க தா போவாங்க ஆனா இங்க வந்து நெறய கெண்ணேறு இருக் குங் கடல்ல
ம் ம்
எ எப்டி எப்டி இருக்குனு தெரியாது கெணறு கெணறு
கெணரா
ஆமா
ஆத்தாடி ஆ கடல் குள்ளயா ம் ஓ அதுக்குள்ளதா எல்லா விழுந்துறாங்களோ
ஆமா அல அடிச்சின்னு போதுல
ஆமா
அடிச்சின்னு போம்போது அந்தக்கெணருக்கு
ம்
அது வலிக்கு அப்டியே
அய்யயோ உள்ளுக்க போயிருவாங்க
ஆமா
ஆஹ் எம்மாடி பயன்ந்தா எனக்கு கன்யாகுமரி கடலப்பாத்தா பயமா இருக்கும் தோழா அது என்னன்னே எனக்கு தெர்ல அங்கயும் சுனாமி வந்திருக் கா அப்டியே நைட் எல்லாம் பாத்தா அப்டியேவு அப்டி கடல் மேல வர்ற மாறியே இருக்கும் ஆக்சுவலி எ ஹஸ்பண்ட் வந்து சி சிப்ல இருக்காங்க
ஆஹ் ஆஹ்
ப்பலா தா இருக்காங்க ஆஸ்டிரேலியால ல அவுங்க வந்து ஆமா அவுங்க வந்து எப்டி இருக்குனா அவுங்க இந்த இதெல்லாம் ஷார்க் இதெல்லாம் நா பாத்திருக்கே கப்பல்ல காம்ப்பாங்க உம் ஐயோ நான் அதான் சொல்லுவேன் என்ன பண்ணுவீங்க திடீர்னு ஒரு நாள் நீங்க ஏன் கேக்கீங்க போன் பண்ணி ஆஹ் இல்ல இங்க அலாட் ட்டு ஆ சொல்லியிருக்காங்க சுனாமிக்கு ஆஹ் பக்கத்துலனா வந் இது எதோ ஏதோ சொன்னாங்க ஒரு பேரு ஆஸ்டிரேலியா பக்கத்துல அங்கதா வந்து நிலநடுக்கோ வந்துருச்சீ இப்ப என் கடல் வந்து க என் சிப் ப்பு வந்து நடுவுல நிக்கிது சவுதில இல் ல்ல அந்த ஆஸ்ட்ரேலியா பக்கத்துல ஆஹ்ஹ ஆஸ்ட்ரேலியா பக்கத்துல கீழ எதோ பிஸ்ரேல் என்னமோ சொன்னாங்க அங்க வந்து ஆஹ் அங்க வந்து நிலநடுக்கம் வந்துருச்சீ அஹ் இப்ப வந்து இங்க வந்து அலாட்டு சொல்லிருக்காங்க நாங்க வந்து நடுக்கடல்ல இருக்கோ ஏன்னா நடுக்கடல்ல ஏன் இருக்காங்கன்னா சுனாமி வந்தது ஏனா நடுக்கடல் வராதா
ஆமா
அது வந்து வெளியதா தள்ளுமா அதுனால வந்து நடுக்கடல்ல கட்டி போட்டு நாங்க நடுக்கடல்ல இருக்கோ அப்டின்னு சிரிக்கிறாங்க எனக்குனா உயிரே இல்ல என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்கன் சுனாமி வருதுன்ட்டு ஏற்
அவுங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்
ஓட்டல் மேனேஜ்மெண்ட் தா
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இவங்க வந்து அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் அதாவது மேனேஜ் பண்ற மாரி ஆஹ் பிரேசர் மாரி இருக்காங்க ஃபுட்டு் அதாவதுங்கஹட்டல் படிச்சிருக்காங்க அஹ் எப்படின்னா செப்பு கிடையாது இவங்க ஆஹ் தெரியு ஆனா எல்லாமே தெரியும் படிச்ச நான் எல்லா புட் பத்தியும் தெரியுமே அவங்களுக்குஹ தெரியும் அதாவது அவன் கே ப்பானா நிறையா இருக்குங்க உள்ளக்க போய் பா்த்த ீன்னா உங்களோட மெனுஸ்னா எப்படி இருக்கும் அ அப்படின்னா சொல்லாதீங்க நிறைய பேர் சொல்றாங்க செப்ப வந்து
சூ சூப்பரா ஆகி போடுவாரு ஆமா என்ன
எனக்கு மெனுஸ் சொல்லுவாங்க என்னன்னா இந்த இந்த கடைக்கு போனா அவங்கள மெனு சொல்லுவாங்க என்னன்னா இது போட்டு நீங்க கொடுங்க அஹ் இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க ஒயிட்டாக பண்ணி கொடுங்க அந்த கலர்னா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து போடுங்க வேற எதுவும் போடாது ங்க அப்படி சொல்லுவாங்கனா அவங்க ஆர்டருக்கு பண்றது அவங்க ஃரெண்ட்ஸ்க்கெல்லாம் புிடிக்கும் நிறைய பேர் வந்து எங்க இப்ப நாங்க போறோன்னா இவங்கதான் ஆர்டர் பண்ணுவாங்களே எங்கனாலும் அஹ் நீங்க பண்ணுங்க அடிச சொல்லிருவாங்க
ஒருவாட்டி கூட உங்க ஆகி தந்தது இல்லையா
அதெல்லாம் பண்ணி தருவாங்க என்னைக்காச்சு பண்ணா சூப்பரா இருக்கு ஆமா பண்ணாலு சூப்பரா இருக்கு நறைய பொரட்டா பண்ணுவாங்க வீட்லேவு அப்பற வந்து அ நறையா அந்த நான்வெஜ்தா அதிகமா இந்த மட்டனனா வந்து அ வறுத்து அதுக்கப்பற கே எஃப் சி சிக்கன் வீட்லயே பண்ணுவாங்க
சூப்பரு அப்போ அண்ண சொந்தமா வெக்கலா போலியே க டிய
கடை அதா வக்கலா இப்ப உள்ளைக்கு இல்ல தோழா ஏனா வந்து கொழ ந்தைங்கனா இப்ப ரெண்டு கொழந்தைங்களயு படிக்க வெக்கணு அங்க கொஞ்ச வந்து கொஞ்சோ இப்போதா வயசுலதா அங்க வேல பாக்க முடியு ஒரு வயசுக்கு அப்பற கப்பல்லலா இருக்க முடியா து நம்மளோட ஒடம்பு சூழ்நிலைகளு அது மாரி மாறிடு அதனால வந்து இப்போதக்கி ஒழைச்சாதா உண்டுட்டு கெளம்புறாங்க அவங்க
ஆமா
ஆ அங்க வந்து அந்த ஃபுட்டு் கேக்கறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆ இந்த மாரி வந்து இப்போ வெங்காயம் வந்து இப்ப மண்ணுக்கு கீழே வெளையுற ஃபுட்டு ஒண்ணு இருக்குமா மண்ணுக்கு மேல வளையறோம் ஃபுட்டுன்னு ஒண்ணு இருக்குமா மெனு அதாவது இப்ப ஆ இப்ப வந்து அவுங்க வந்து கேக்குறதே சூப் இவுங்க சூப் சூப்ரைசரே இவுங்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க இப்பிடிதான் எங்களுக்கு ஃபுட்டு வேணும் இப்ப இவுங்க வந்து ஒ ஒரு டூர் வந்துருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலி ரெண்டு பேமிலி இவங்கிட்ட குடுத்துருவாங்க அந்த ஃபேமிலிக்கான தேவை எல்லாமே இவுங்கதான் பாப்பாங்களே ஃபுட்டு ரிலேட்டட் ட்ரிங்ஸ் ட்ல இருந்து எல்லாமே இவங்க வந்து எல்லா அரேஞ்ச் பண்ணி குடுக்குறது இவங்களோட வேல இவங்க ஏதாவது பண்லன்னா இப் இப்போ ஒரு ஒண்ணு இல்ல ஒருத்தெ சொல்றானா நா மீன் சாப்ட்டா செத்துருவே அப்படிங்கானா
யாரது
ஆ உண்மதா அதாவது நீ நா செத்துருவே ஏனா எனக்கு மீன் வ து அலர்ஜி அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்லுவானா இந்த மாரி வெங்காய போடாம கொடுங்க அதுக்கப்புற வந்து அவங்க ஃபுட் சமைக்கிறுனா ரொம்ப கஷ்டோ அ இந்த மாரி நா நெனச்சே அப்போ நானா முன்னாடி உண்மைக்குமே ஹோட்டல் வேலங்ற ஈஸியான் நெனச்சே என்ன இப்டின்னுட்டு ஆனா வந்து ஃபுட்ல இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா இவ்வளோ இருக்கான்ட்டு எனக்கு இப்பதா தெரியுமே அவங்க புரியவே இல்ல எனக் சில ஃபுட்னா என்ன இதெல்லா மெனு இததா என்ன அப்டின்னா அப்டி ஃபாரின்லனா அப்டிதா இருக்கு இங்க ஃபுல்லாவே அப்டிதா அப்டின்னு சொல்லிட்டு இவங்க போனப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாரி இருந்துச்சு அதுக்கப்புறோ வந்து ஃபுல்லாவே பழகிடுச்சு
செட்டாயிச்சு
செட் ஆயிடுச்சு இப்ப இங்கயே இருந்தாலு நாங்க போறே அப்டிமாங்க என்ன ஒன்னே ஒன்னு ஃபேமிலிய மிஸ் பண்றே அப்டிமாங்க ஆனா பய த்தோட தா இருப்பாங்களே எப்போதுமே அது ஒரு பயோ இருக்குல ஏன்னா சிப்ல கீழ உங்களுக்கு ரூமு அ அப்டியே வந் இது எங்களுக்கு சிக்னல்னா கெடைக்காது அவ்வளவா பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு தெய்வத்து மேல பாரத்த போட்டுதா இருக்கேனே நீங்க தா பாத்துக்கணு எனக்கு தெரியாது
அஹ்
டு அப்புறோ என்னங்க பயமா இருக்கும்ல அ
ஆமா அவரு நி அ அவரு நினைப்பாரு
ஆமாம் அவங்களு சண்ட தா வரும்போது திட்டிட்டே இருப்பாங்க நானு இந்த கடல்ல குதிச்சுடுறே சரியா அப்டிமாங்க அய்யயோ குதிச்சிராதிங் அப்டிவே நானு நா வச்சுறே வச்சுறே சண்டப் போட மாட்டே அடி ஆமா ஏ பிரஸர் எனக்குத்தா உனக்லா தெரியாது நா எவ்ளோ கஸ்டப்பட்டுட்ருக்கேன்டு அப்டி டின்பாங்க
ஆமா எ வெள்நாட்டுவேல்லா ரொம்போ கஷ்டோ
அவுங்க வேல பாக்கும் போது அவுங்ளால ஒன்னுமே பண்ண முடியாது தோழா என்னென்னா ஒரு குடும்ப துப் பத்தி கூட யோசிக்க முடியாத அவுங்க இதுலயேதா ஃபோக்கஸ் இருக்குமா ச்ச உ நா அடுத்து என்ன பண்லா அவுங்க என்ன கேக்குறாங்க இதுலயேதா இருப்பாங்ளா நம்மள பத்தி யோசிக்க நா சொல்வே எனிக்காது என்னைய பத்தி யோசிக்கிறீங்ளா வ க்கிறீங்களா அப்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பே ஆ யோசிப்பாங்க அதா தூங்கம்மோது ச்ச படுக்கம்மோது
ச்ச த ஃப்ரீயா இருக்கமோல்லா அவரு என்ன நெனைப்பார் ஊர்ல இருக்கும்போது நா எப்டி இருப்பே இங்க வந்து ஆமா ஆ
ரொம்ப கஷ்டோ